ஹலோ ப்ரோ
ஹலோ ப்ரோ கேக்குதா ப்ரோ
ஆ கேக்குது ப்ரோ
யோ சொல்லுங்க ப்ரோ என்ன ப்ரோ பண்றீங்க
ஆ இப்பதா ஃபோன் பாத்துட்டு இருக்கே ப்ரோ
பாத்தேங்க சாப்ட்டீ சாப்ட்டீங்களா ப்ரோ
ஆ சாப்ட்டம் ப்ரோ நீங்க
அதெல்லா இல்ல ப்ரோ இதுக்கு மேல தா ப்ரோ சாப்டனும்
ஓ ஏ லேட்டாயிடுச்சா
ஆமா ப்ரோ
ஆ
இல்ல ப்ரோ எப்பயுமே எப்பயுமே இந்த டைமுக்குதா ப்ரோ சாப்பிடடுறது நார்ம்லா
ஓகே ப்ரோ இ ஈலோ லேட்டா
ஆமாம் ப்ரோ
ஆ ஆ லேட் ரொம்ப லேட் ஆயிட்டு இருக்கே
ஆமா ப்ரோ அது பழகிருச்சு பத்து மணி வேலல்லா ஸ்டார்ட் பண்ணணுமாக்குது
சென்னையா ப்ரோ
இல்ல ப்ரோ
ஆஹ
ம் வேலூர் ப்ரோ
ஆ வேலூரா ஆ அ பெங்களூர் ப்ரோ
பெங்களூருங்களா செரி செரி ப்ரோ என்ன ப்ரோ
சூடாமே சூடா இருக்கா
ஆமா ப்ரோ உம் மழல்லாம் வருது இல்ல ப்ரோ சும்மா என்னைக்கோ ஒரு நாள் லைட்டா பெயும் ப்ரோ மத்தபடி வெயில் தா ப்ரோ
ஆ இங்க கிளைமேட் கூல் தா ப்ரோ எப்ப மய பெயுமோ தெரியாது மழ பேஞ்சுட்டே இருக்கும்
பாக்கணும்
நான் ஸ்டாப்பா பெஞ்சிட்டு இருக்கோ டெய்லி ஒரு த்ரீ ஹவர்ஸ் பெய காட்டி மயத்துக்கே மயவல்லே ஆவாது
பேங்களூர்லலைங்களா அ ஓஹோ ஓகே ஓகே ப்ரோ
ஆ
என்ன ப்ரோ ஒர்க் பண்றீங்ளா பெங்களூர்ல
இல்ல ப்ரோ இப்பதா கோர்ஸ் கம்ப்ளீட் ஆயிட்டு சர்ச் பண்ணிட்டு இருக்க
ஓகே ஓகே ப்ரோ
ம் நீங்க
நாங்க பிசினஸ் ப்ரோ ஓன் பிஸ் ஸ் தா
ஃபோன் பிசினஸா
இல்ல ப்ரோ
ம்
ம் மேனுஃபாக்சரிங்
ஓ மேனுஃபேக்சரிங்
ஆ மேனுஃபாக்சரிங்
ம் எங்க ப்ரோ மேனுஃபேக்சரிங் கோயம்புத்தூரா
கோயம்புத்தூர் இல்ல ப்ரோ திருப்பூர் ப்ரோ
திருப்பூர்
ஆ திருப்பூர்
ஓகே ப்ரோ என் கோயம்புத்தூர் சென்னை இதல்லாம் ஐடியா இருக்குது திருப்பூர் இதல்லாம் தெரியாது
ஓஹோ திருப்பூர்லா தெரியாதுங்களா உங்கள்து சொந்த ஊர் பேங்களூரு தானா இல்ல உங்கள்து கேக்கறேன் ப்ரோ
எங்கள்து ஆந்திரா ப்ரோ தெலுங்கு ப்ரோ
ஆந்திராவா ஓகே ஓகே ப்ரோ
தெலுங்கு கன்னடா ப்ரோ எனக்கு தமிழ் கொஞ்ச மிஸ்டேக்கா பேசுவே எனக்கு தெஞ்சு தப்பா தா பேசுவேன் எனக் தெஞ்சி அவ்வளவு கரெக்ட்டா வராது
ஓகே ஓகே ப்ரோ அண்டர்ஸ்ட் அண்டர்டன் ப்ரோ ஓரளவுக்கு புரிது
ஓகே ஓகே ப்ரோ ஆனா தமிழ் தா மதர் டங் ஆனா தமிழ் ரொம்போ பேசமாட்ட ப்ரோ ஏன்னா தமிழ் தப்பு தப்பா பேசுவன்னு எனக்கு ஒரு பயம் இதுல என்ன தமிழ் கத்துக்கலாம்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கா
ஓகே ஓகே ப்ரோ
ஆ உங்களுக்கு ப்ரோ உங்களுக்கு எத்தின் லாங்வேஜ்ஸ் வரும் ப்ரோ
தமிழ் மட்டு்தா தமிழ் இங்கிலீஷ் லைட்டா
ஆ ப்ரோ நீங்க எத்தினாவது வரைக்கு படிச்சுருக்கீங்க
நா டிப்ளமோ முச்சுகறேன் ப்ரோ
ஒ ப்ரோ எனக்கு லாங்குவேஜஸ் எல்லாம் வந்தா கூட எனக்கு ஆனா மிஸ்டேக் பேசுவோ ப்ரோ ஒரு தமிழ் ஒண்ணு எங்களது பார்டர் ஆயிடுச்சு சித்தூர் ஐடியா இருக்கா
நீங்கி நீங்க தா ப்ரோ ஆந்தரா தமிழ் தெலுகு நபாப்பு கன்னடா
கனடா ஹந்தி கூட ரிலேட்டட் வரு ஹிந்தி கூட இல்ல செகண்ட் லாங்குவேஜ்ஜூ ஆனாலு தமிழ் தா தப்பு தப்பா பேசுவ அது ஒன்னுதா பயோ
ஆ கத்துக்கலா ப்ரோ அதுல போய் என்னாக்குது கொஞ்ச கொஞ்சமா
ஆ சித்தூர் ஐடியா இருக்கா சித்தூர் சித்தூர்
ஆ சொல்லுங் ப்ரோ
சித்தூர் சித்தூர்
திருப்பதிக் கோயிலுக்கு போம்போதெல்லா போய்குறே ப்ரோ
ஆ எந்த திருப்பதி என் ஸ்டேடிஸ் எல்லா திருப்பதி தா ப்ரோ ஆ உங்களுக்கு மோகன் பாபு ஐடியா இருக் தங்க மோகன் பாபு மோஹன் பாபு
ஆமா ப்ரோ ஆந்தரால்லா மோகன் பாபு தான ப்ரோ
அந்தக் க அவரோட காலேஜில் தா ப்ரோ அவுர்தா எங்க சேர்மேனு
ஓ உங்க சேர்மேனு நா அவ
என் காலேஜூ அவர் காலேஜ்ல தா படிச்ச
ஓகே ஓகே ப்ரோ
ஆ ஒரு நல்ல சினிமா ஆக்டரு அதா யாருக்கனாலு அவர் பேர் சொன்னா தெரிஞ்சிடு
கண்டிப்பா ப்ரோ ஆ எந்த ஸ்டேட் இல்ல இந்த எந்த ஸ்டேட்ல சொன்னாலே அவர் பேர் தெரியும் ப்ரோ கண்டிப்பா
ஆ எந்த சினிமால பாத்திருக்கீங்க அவர
சினிமால இல்ல ப்ரோ ஸ்டேட்ல சொல்ற நா எந்த ஸ்டேட்ல சொன்னாலுஅவர் பேர் சொன்னா தெரியுன்ட்டு
ஆ தெரியும் ப்ரோ நார்மலா அவுர் சினிமா ஏது பார்த்திருக்கீங்கன் கேக்குற சார்
அ அ இல்ல ப்ரோ சினிமால்லாம் பாத்தது இல்ல நானு அ
இன்ன எப்டி ஐடியா வந்திருக்கு ப்ரோ உங்ளுக்கு
ம் நல்லா இருக்கா ப்ரோ அவு அவுங்கல்து ம் ம் ம் மூவிஸ்ல்லா
ஆ நல்லாருக்கும் ப்ரோ கண்ணப்பா பாத்தீங்ளா கண்ணப்பா
கண்ணப்பா இல்ல ப்ரோ பாக்கர ப்ரோ நா கண்டிப்பா
ஆ இது சூரியாது ஏரோப்ளைன் ஒர் சின்மா வந்துருக்கு பாத்தீங்கன்னா சூர்யாது ஃப்ளைட்
ஒரு ஆள் ஃப்லை
ஃப்லைட் ரெடி பண்ணுவா சூர்யா
தெர்ல ப்ரோ இன்னும் பாக்குல ப்ரோ நானு
அ அல்லா பழ சினிமா தாம்ப்ரோ நா சொல்லன்தெல்லா
ஆம்மா ப்ரோ நீ சொன்னதெல்லாமே பழய சினிமா ஆனா நா அந்த அளவு மூவிஸ்லா பாக்க மாட்ட ப்ரோ சும்மா லைட்டா அப்பப்ப பாக்றதா ப்ரோ
அ
அஹ
ம் என்னன்னா ப்ரோ சாப்ட்டீங்ளா இல்லயா இப்பதான வந்திருக்கீங்ளா
ம் தோ ப்ரோ இப்பதா வீட்டுக்கு பொய்னுக்குற பிரிஎண்ட்ஸ்களோட இருந்துட்டு
ம்
இதுக்மேல் தா ப்ரோ போய் சாப்பன்ணு
எப்ப ஸ்டார்ட் ஆவுது ப்ரோ உங்களுக்கு ஒர்க்கு மார்னிங் நைனா
ஆமா ப்ரோ மார்னிங் எயிட் தேர்ட்டி
மார்னிங் எயிட் தேர்டி டூ
ஈவ்னிங் ஃபைவ் தேர்ட்டி புரோ
ஓ ஃபைவ் தேர்ட்டி சாட்டடே சண்டே கூட இருக்குமா
ஸ் சாட்டர்டே இருக்கு ப்புரோ சண்டே லீவ் ப்புரோ சண்டே ஹாலிடேஸ் ஆ
ம் ஃபுல்லா என்ஜாய்யா ப்ரோ
எங்க ப்ரோ வந்ததுலேதா அப்டி போய்னிக்குது ப்ரோ
ம் ஒரு நாள் லீவு சரி சரி போய்ட்டு இருக்கா
அமச்சி வைக்றியே பரவால
ஆ
ஆமாங்க
இது சிட்டி தான ப்ரோ உங்கள்து சிட்டியா
இல்ல ப்ரோ வில்லேஜா தா ப்ரோ
வில்லேஜா
ஆ
ஆ இல்ல தமிழ்நாடு வெயிலு தாங்க முடியாது அம் சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்குதா போட் இருக்கு
ஆமா ப்ரோ ஓரளவுக்கு ஹீட்டு அதிக தா இங்க வெயில் ஆமா வா
ஆ ஆனா ரொம்ப சூடு ப்ரோ நா சென்னை வந்து ஹீட் பப்புள்ஸ் வந்துட்டு இருக்கு ப்ரோ எனக்கு கிளைமேட்ஸ் என் சைட் ரொம்ப கூல் ப்ரோ ஒன் சைடு டொண்ட்டி ஃபோர் இன் டூ செவன் ஒரு நாளைக்கி த்ரீ ஃபோர் டைம்ஸ் மழை பெய்யும் த்ரீ ஹவர்ஸ் ஃபோர் ஹவர்ஸ்சு
பேங்களூர் ஒசூர்லா அப்டிதா ப்ரோ கொஞ்சோ
ஆ ஒசூர் கிட்டியா உங்குளுக்கு
ஆமா ஃப்ரோ ஒசூர்ல்லா கிட்டதா வேலூர்ல இருந்து ஆ
அதா ப்ரோ இங்க நான் ஸ்டாப்பா ரைனு அந் அந்த சூடுக்கு இங்க கர்நாட்டுகா அங்க அந்த சைடு வந்தா மாத்ரம் ஹீட்டுக்கு ஐயோ ரொம்ப சூ டூட்டூதான்னு வாங்க நாங்கோ
ஓஹோ சரி சரி ஃப்ரோ
ஆ நீங்க வந்திருக்கீங்ளா இந்த சைடு
ஆ ப்ரோ வந்திருக்க ப்ரோ ஒசூர் பேங்ளூர்ல்லா நானு
அ ஆ ஃபுல்லா சுத்திருக்கீங்ளா நல்லா இருக்கும் டூரிஸ்ட் பிளேஸஸ் எல்லா
ஆ ஃப்ரோ ஓரளவுக்கு சுத்திரிக்கே ஃப்ரோ பேங்களூர்லல்லா
ஆ சென்னை தமிழ்நாடு தமிழ்நாடு
தமிழ்நாட்ல தா ஃப்ரோ நா இருக்கறதே
அதா தமிழ்நாடு ஃபுல்லா சுத்திருக்கீங்ளா எனக் இது கோயம்புத்தூர் ஈஷா ஃபவுண்டேஷன்னு த்ரு மெரினா பீச்சு
ஆம் ஃப்ரோ ஈஷா போயிகிற வெள்ளிங்கிறி மல போயிக்கியா பருவத மல ஈஷா பக்கத்திலே இருக்குல மல நேம் நேம் நீங்க வந்துருக்கீங்ளா
ஆ நா வந்திருக்க ப்ரோ ஈஷா ஃபவுண்டேஷனு
ஈஷா ஃபவுன்டேஷனா ப்ரோ எப்ப ப்ரோ வந்தீங்க ரீசண்டாவா இல்ல
ரீசண்டா இல்ல ஃப்ரோ ஓல்டு ஒரு டூ இயர்ஸ் பேக் வந்துருக்கா
டூ இயர்ஸ் பேக்குங்களா ஓகே ஓகே ப்ரோ
நீங்கோ
நா இப்பதா ப்ரோ ஒர் த்ரீ மன்த்துக்கு முன்னாடி பொய்ட்டு வந்தே ப்ரோ
ஓ அ டெவலப் ஆயிருக்கா என்னா
ஈஷா ஃபெஸ்டிவல் வருல்ல ப்ரோ அந் ஃபெஸ்டிவல் பொய்ட்டு வந்த ப்ரோ
ஆ ஆனா பெங் இது பெங்ளூர்ல அப்டி பண்ண மாட்டாங்கோ சென்னைதா ஃபர்ஸ்ட்டு மெயினாமே ஃபர்ஸ்ட்டு சென்னை ஆ இங்க ஈஷா ஃபவுண்டேஷனுக்கு அட்டாச்சிங்ல் நந்தி ஹில்ஸனு ஒன்னு இருக்கு அந்த ஹில்ஸ் நல்லா இருக்கு
நிங்க ஆமா ஆமா ப்ரோ
ஆ அது இ இது மார்னிங்கு ஃபைவ் சிக்ஸ் அந்த டைம் போனா நல்லா தெரியு ப்ரோ
கண்டிப்பா ப்ரோ கிளைமேட்ல்லா சூப்பரா இருக்கு ப்ரோ அங்க
ஆமா ப்ரோ நந்தி ஹில்ஸ்ஸு இதெல்லா ஆனா செ சென்னைல அப்டி கிளைமேட் இருக்குற பிளேஸ் ஏது இருக்கு ப்ரோ
என்ன ப்ரோ புரியல
சென்னைல இப்போ இப்போ நானு நந்தி ஹில்ஸு இப்டி சொன்னினா அப்டி விசிட் பண்ண பிளேசஸ் வச் சென்னைல அப்டி என்ன இருக்கு பீச்சஸ் இல்லாத
சென்னைல மெரினா பீச்சஸ் மத்தபடி சென்னை பொற்த்த வரிக்கு சிட்டி ப்ரோ அவ்ளோதா
ஆ அதா இப்டி கிளைமேட் கூலா அப்டி எங்கியு இல்லயா
இல்ல ப்ரோ க்ளைமேட் அப்பப்ப மாறு ப்ரோ சென்னைல இங்க வேலூர்லனா கூட எப்பய்மே ஹீட்டு க்ளைமேட்டுதா
அ
அ இங்க சென்னைல கிளைமேட் ல்லா அப்பப்ப மாறு ப்ரோ
கோயம்புத்தூரு
கோயம்பத்தூர் திருப்பூர்ல்லாங்கூட கொஞ்சோ ஆட் கு ஆட்கூல் தா ப்ரோ
ஆ ஹொஸ் த்ரி ஹொசூர் ஹொசூர் தமிழ்நாடு கவுண்ட்டு தானே
என்னா போ புரில ஒசூர்
ஒசூர் தமிழ்நாடு கவுண்ட்டா கர்நாட்கா கவுண்ட்டா
இல்ல ப்ரோ ஒர் ஒசூர் வந்து கர்நாடகாதா ப்ரோ வரு
கர்நாடகாவா எதோ தமிழ்நாடு அன் சொல்லிட்டு இர்ந்தாங்க தமிழ்நாடு இல்லவா
தமிழ்நாடு வராது ப்ரோ ஒசூர் கர்நாடகாதா ப்ரோ
கர்நாடகாதானா தெரியாது ப்ரோ ஆ ஓசூர இந்த மேக்ஸ் இன்னமு ஒசூரானா தமிழ்நாடுக்கார்தா இருக்கறாங்கன்னு ஒரு டாக்கு தமிழம்
ம் ம் ம் ஆமா ஆமா ப்ரோ
ஆ
தேங்க்ஸ் ப்ரோ
ஆ டேங்க்ஸ் ப்ரோ
ஆ செர் ஓகே ப்ரோ பாருங்க பாத்து பத்ரோ ஆ ஓகே ப்ரோ ஆ ஆ தேங்க் யூ ப்ரோ
நா